ஹலோ அ கேக்குதா நா அம்ச்ச மெசேஜ் பாத்தியா வாய்ஸ் மெசேஜு நா அம்ச்ச வாய்ஸ் மெசேஜ் பாத்தியா
இல்லாடி நா வாட்ஸப்லே வரல எனக்கு இன்னு வேலயே முடியில நா இப்பதா ஃபோனே எடுத்த செரி கெளம்பலா அப்டின் சொல்லிட்டு
எனக்கு எட்நூத்தி அம்பர்வா கெடச்சிருக்கு
என்னடி
எயிட் ஃபிஃப்டி கெடச்சிருக்குடி ஆ மா அது சொல்றக்தா மெசேஜ் அம்ச்ச சேரி ஆமா
உ அக்கௌண்டுக்கா
ம்மாண்டி
நெஜ்ஜ முப்பது முடிச்சுட்டியா
ஆஹே பத்துக் கே வந்துருச்சு எனக்கு இப்ப அஞ்சு நீ அஞ்சு ஃபினிஷ் பண்ணிட்டீனா அத பத்தி நா அப்ற சொல்றே வேல என்ன பண்ணிட்டுருக்க முடிஞ்ச்சா
இப்ப தாண்டி முடிஞ்ச்சு கெளம்பனு
அதுக்கு தா நா உனக்கு மெசேஜ் அமுச்சே நீ பாக்கவே இல்ல இனிமேல் நீ மதியல்லா எனக்கு ஃபோன் பண்ணிரு எனக்கு ஆமா எனக்கு கூப்புடு நானு கூப்புடுறே அப்றோ கார்த்தி இருக்கான்ல அய்யோ
அவ் சேரி நா அத் அது தனியா சொல்றே
ஆ
சமச்சியா எங்க அத்தைட்ட தா போறே நானு இப்ப
ஏ
என்னோட டிஃபன் பாக்ஸ் அங்கேயே விட்டுட்டு வன்ட்டே நா போய் எடுக்கணு அதயே
சேரி சேரி
போய் அத எடுத்துட்டு அம்மா டிஃபன் எடுத்துட்டு வர சொல்லுது
ம் வேற இல்லையா நானு உனக்கு டிஃபன் குடுத்தன்னல்ல ரெண்டு மூணுனா
அய்த் அத் தெரியல அது ரெண்டு டிஃப்னா அங்க வுட்டுவண்டாங்க டிஃபன எடுத்துட்டுவா டிஃபன எடுத்துவானு கத்திட்டே நா போயி டிஃபனு அப்றோ என்னோட ஜெகீன்ல்லா அங்க கெடக் அத எடுத்துப்போனு மண்னு இவ்ளவு அய்யய்யோ பாப்பா எங்க
காலைல அவன்ட்ட கூப்பிட சொல்லி
ஆ சொன்னே
கூப்ட்டா
சொன்னதுக்கு நா சொ நா சொன்னன்டி அண்ணா அந்த மாரி அவங் உங்கள கூப்பிட சொல்றானுதுக்கு ஏவாமா
அப்டியா சொல்லுச்சு
ஏ அப்டிங்றா அப்டில்லா எனக் தெர்லீங்னா என்னமோ பேசணுமாமா
ம் ம்
அப்டின்னு சொன்னே
என கூப்ட்டுச்சு கூப்ட்டு என்ன கூப்பிட சொன்னியாமா என்ன அப்டிங்கிறாங் அப்றோ சொன்னே இந்த மாரி ஒரு வர்ல அப்டின்னே சேரி எனக்கு உடம்பு சேர்ல்ல சளி ரொம்ப புடிச்சிருக்கு வராத அப்டினு சேரி சனிக்கெழம இவ வேலைக்கி போயிருவா எ புருச
ஏ
வேல இருக்காமா அங்கதா வருவே சே நிஷாக்கு அவளுக் வேற பொறந்நாள்ல
யாருக்கு
அவளுக்தா
நிஷாக்கா
ஆ அதனால ஞாயித்துக்கிழம வரு வியா
ஆ ஹா நா வர்மாட்டே
நா‌ வர மாட்டேடி‌எனக்கே ஒர் நாள் தா லீவு கெடைக்கிது
ம் அம்மா என் குடுச்சு சாப்பாடு
பச்ச பயிறு கீர பொரியல்
நா இன்னக்கி உள்ளது எக் ரைஸ்ஸு காலிஃபிளவர் ஒண்ணு இருன்ச்சு அத பொரியல் பண்ணி
ம்
டேஸ்ட்டாருந்துச்சு தெரிமா சாப்ட்டு வந்துருக்றா எல்லாத்தையு
அவள்லா சாப்புறாலா நெஜமாலுயு
ஆம்மா அவளதா சாப்புறாலாம்மா கேட்டாவா ஆமா நா தா சாப்புறே அப்டின் சொல்றா
என்ன பண்ணிட்ருக்கா
வளயான்ட்ருக்கா வெளிய சத்தோ போடக் கூடாதுன் சொல்லிருக்றே சேரி நீ எங்கூட வெளயாட க்குவர்ணு அப்பதா ஒன்ன நா டிஸ் டப் பண்ண மாட்டேன்னா சேரின் சொல்லி அம்ச்சுட்ருக்கே அது வெளிய தானா வெளயான்ட்ருக்குது ஸ்கூலு க்கலா போயிருது எந்திரிச்சிருது அழுகுறதில்ல போமாட்டன்லா சொல்றதில்ல நா எதாவ்து வெளயாட்றக்கெல்லா வர்லன்னா நா ஸ்கூல்லயே இருந்துக்குறே இனிமேல் வெளயாட்றக்கெல்லா நா வர்ல மே இல்ல நா இங்க வந்தாலே நீ என்னய திட்ற கத்துற நா ஸ்கூல்லயே இருந்துக்கறே அப்டிங்றா அத்த ஃபோன் பண்ணுச்சா ஆயா நல்லாருக்கா ஹலோ
ம் நானு ஆ கேக்குது கேக்கு
ஆயா நல்லாருக்கான் கேட்டே ஆயா ஹலோ எனக் கேக்குது ஒனக் கேக்குதா
கேக்குது டி ஹலோ
அதா ஆயா நல்லாருக்கான்னே கேக்குது கேக்குதுடி எனக்கு
ஆ சொல்லு சொல்லு
ஆயா நல்லாருக்கான் கேட்டே
ஆயா நல்லாருக்குடி
வேலைக் போய்ட்ருக்குதா
ஆமா நேத்து நானு அழுது சந்தியாலா சண்ட போ ட்ருந்தமா
ம்
கத்திட்ருன்ச்சு நிம்மதியே இல்ல சனியனுங்கள கெளம்புறே எ பையே வீட்டுக்கு போறேன்ருன்ச்சு
ம் எங்க சி அங்க அப்பா வீட்டு
சிவப்பா வீட்டுக்கு அ
சேரி சேரி
சும்மா
சொல்லுடியே நேத்து வீடியோ கால் பேசன
உம் பேக்கு
பேசிட்டு இருந் சும்மா அதுதா கூப்புடுதே நான் ஒன்னு கூப்பல்ல
என்னவாமா அவனுக்கு பிரச்சன
அதுக்கு லவ் சார் ஒரே லவ் மூட்ல இருக்காரு கேட்டன் நானு இங்க பாரு என்ன நெனைச்சியா நெனைப்பியானா ஆ ஞாப வந்துட்டே தா இருக்கு அப்படிங்கிறான்டி ஞாபக வந்துட்டு இருக்காமா என்ன ஞாபகோ வருது எப்பலா வருது மதிய கூட நெனச் ச கூப்பல்லானு நெனைச்சே சரி அவன் இருப்பான்ட்டு நா கூப்பல்ல அப்படிங்கறான் பாத்தியா ஏன்டி
அவனுக்கு என்னடி பிரச்சன எனக்கு ஒண்ணுமே புரியல திடீர் திடீர்ன்னு இந்த மாரி பண்ணிட்டுருக் தா திடீர் திடீர்னு அப்புறோ கூப்படவே மாட்டா
இது என்னன்னு எனக்கே தெரியல எது நா நார்மலாவே அப்படி தா இருக்குடி அது நம்ம தா லூசு மாரி புரிஞ்சிக்கிட்டோமோனு எனக்கு தோணுது
ஏ அடிச்சிருவேன் இதை நா உன்ட்ட முன்னாடியில இருந்தே சொன்னது அவன் அதிகமா அவன் யோசிக்கவே மட்டக்கா நீ பேசலையா பேச முடியலனா அதனால என்ன அவனுக்கு ஃபீலிங்ஸ்லா இல்லவே இல்ல பேசமுட்லனா அவ்ளதா‌ என்ன பண்றது அந்த மாரி ஆனா பேச முடியுது அவனாலனா அவன் பேசறா பாருடி
ஆமா ஆமா இப்ப வேல முடிஞ்சுச்சா ஒரு பத்து ப பத்து மணிக்கு ஒரு என்ன சொல் பத்து அஞ்சுங்கற குள்ள கால் வந்துடுது டெய்லி இதையுமே பாத்துக்கோ அத தாண்டி போனதே இல்ல கொரெக்ட் அப்ப அந்த ஃப்ரீ டைம் ன அவ கூப்பட்ணுன்னு மைண்ட் செட்ல ஃபிக்ஸ் பண்ணி கூப்பட்றா பாத்தியா
ம் இந்த கால்ல இருக்க அதா எடுக்க முட்ல ஒரே நிமிஷ் சிஸ்டமா ஆன்ல இருக்கு
சிஸ்டம் ஆன்லந்து என்ன பண்றது உடு
நா ஆஃப் பண்லயே நா உனக்காக பண்ணி அம்பது ரூவா வச்சுரு க்க அம்பது என்றி பண்ணுன்ட்டு செரி இப்ப லாக் அவுட் இப்படியே போய் லாக் அவுட் மட்டும் பண்ணிரு பொய் சொல்லாத நீ எப்படி போட்ருக்கு மேல போயிருமா உன்னோட பேக்ல லாக் அவுட் மட்டும் பண்ணிரு செர் நா கெளம்பற அந்தக்கா சொல்லம ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க நா எப்படி கால் பண்றது நீ சொல்லு நீ அக்கா அப்டேட்டட் ஆகலன் சொல்ட்டாங்கன் சொன்ன எனக்கந்த ஆ
இந்த மாரிலா பேச கூடாதுங்க
திருப்பியா ஆன என் பண்றது ஆ சொல்லு சொல்லு
இந்த மாரிலா பேச கூடாதுன் சொன்ன
ஏ
என்ன சொல்லிருக்க உன்கிட்ட நானு
ஏ அந்த அக்கா தெரில அந்த இச்சுக்கு திடீர்னு உடம்புச்சரியாம ஆய்டு
ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னு தெர்ல
ஏ
ஏ உனக்கு ரூல்சே தெரியாதா ஏ ஏன்ட்டே இருக்க நீ என்ன லூஸ்சா பாக்கரவுன்ட் சவுண்ட் இருக்க கூடாது கிளியராக இருக்கணு குவாலிட்டியா இருக்கணுன் சொன்னனா இல்லயா நானு
நானு என்ன பண்றது பாத்ரூம் குள்ளயா போய் பேச முடியு
அப்டி இல்ல சொல்ற நீ வந்து வே ஏதா ஆம் பக்கத்துல ஒரு சவுண்ட் கேட்டா சரி ஓகே ஆ எதுவுமே கே கல கிளியரா கேக்குது உன் வாய்ஸ் இதுகலா உனக்கு சூப்பரா வரு அதுக்தா சொன்ன நானு என்னன்னா இப்ப நானே கத்தி கத்தி தா பேச வெச்சிடுற வெளிய வரைக்கு கேக்குது எனக்கு இப்ப நீ கிளம்பு எந்திரிச்சி கிளம்பி அப்டியே பேசிட்டு போ எனக்கு கட் கட்டாயிரு உனக்கு கூப்புடு நீ கூப்புடு எனக்கு பேசிட்டே போ ஏ
செரி நா கூப்ற
சரி நானே கூப்பற வய்
ஏ இப்போ வக்க முடியாது அதுவா கட் ஆகுனுல
இல்ல அப்டி இல்ல பத்தாச்சில்ல வய்
செர் ஆ
நீ கூப்பிறியா நா கூப்பறதா
நா கூப்பற
அ
ஆ